வணக் நல்லா இருக்கேன்ப்பா என்னப்பா பண்ணுகறீங்க
அதேதா பா மதியத்துக்கு சாதோ வைக்கணு
ம்
ஆ ஒக்காந்துட்டு இருக்க அப்டியே யோச்சிட்டு அரிசி ஊற போட்லாமா வேணாமா ன்சல்டு
கண்டிப்பா கண்டிப்பா செய்ங்க செய்ங்க ஆ என்னமோ கேட்கலான் நானுங்களா நான் வந்து சாதம் கிள்ளு சாம்பாரு பீட்ரூட் பொரியலு முட்ட வேக வச்சு வச்ட்டு எனக்கு மட்டு தனியா வந்து கோவக்கா செஞ்சுக்கன
ஏங்க நீங்க கோவமான ஆளா
இல்லல்ல கோவக்கா கொஞ்ச செஞ்சு பிசுகர்ல்லா இருக்குதுல கொஞ்சோ அதுனால அது கண்ட்ரோல் பண்ணிக்கற்துக்காகதா பண்ணிக்கிறதுக்காக தான்
ஓ
கரையது ம்
ஓகே ஓகே ஓகே ஏங்க நீங்க பி பி சுகர் தா ஞாபக வருது பி பி வந்து எதனால வந்து இன்கிரீஸ் ஆகுனா நம் வந்து நம்மளோட ல கிட்னி வந்து செரியா பங்க்ஷன் ஆகலனாதா பி பி வந்து அதிகமாகுங்ளா ஆ அது எப்டி நம்ம ரெகுலேட் பண்ணிக்கணுனா சொரக்கா இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆ
ஹலோ கேக்குதுங்களாங்க சொரக்காவ ஜூஸ் போட்டு நல்லா குடிங்கங்க ஆ சொரக்காவ ஜூஸ் போட்டு குடிக்கணுங்களாங்க குடிச்சீங்கன்னா வந்து கிட்னி வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிருங்களா
ஓஹோ ஆ ஆ ஆ செரி செரி
ந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சுருமா கிட்னி ரெகுலேட் ஆயிட்ச்சனாவே பி பி ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிடுங்களா சுகர் நார்மலுக்கு வர ஆரம்பிக்குமா
ஓ ஹோ ஆமா அத வெள்ள பூசணிக்கா கூட ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னாங்கப்பா என்ன வெள்ள பூசணிக்கா இருக்கு இல்லங்களா நம்ம டிஸ்டிக் நம்ம டிஸ்டிக் கழிக்கிறோ இல்லைங்களா அத வந்து சின்ன சிட்சா கட் பண்ட்டு அது ஜூஸ் போட்டு குடிங்க அதுல இருக்கற பெனிஃபிட் எதுலியுமே இல்ல ஆ சொரக்காவு பண்ணுங்க சொரக் க்கா வந்து நானு அப்டே காய எடுச்சு சாப்ட்டுக்கறன்ப்பா கா டெய்லியு ஒரு ஒரு சில சொர க்கா வந்து ஒரு நாள் உட்டு ஒரு நாளு சொரக்கா கட் பண்ணி அந்த காய் மாரி செஞ்சு அதுலே பெசஞ்சி சாப்பட்ற அதுலயே நானு இது வச்சி சாப்டுவே சப்பாத்தி ப்பட்ற இல்ல கம்பல்செரி எடுக்கற எடுக்காதுல்லா இல்ல மோஸ்ட்லி பீட்ரூட் ஆ
இன்னொன்னு வந்து தெரியுங்களா சப்பாத்தி சாப்ட சாப்ட உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகு
யாருங்க சொன்னது இது
சொல்லல டாக்ரே சொல்றாங்கங்க
ஏங்க சப்பாத்தி ஃபைபர் தான அது சாப்ட
ஃபைர் கெடையாது நீங்க ஃபைபர் எல்லா ஒடச்சிறீங்க உடச்சி சுகரா கன்வெர்ட் பண்ணிறீங்க மாவு பொருளா ஆக்கிட்றீங்க மாவு பொருள சாப் ப்படும் போது உங்களுக்கு வந்து இன்னும் தா சுகர் இன்கிரீஸ் ஆகுமா சப்பாத்தியே சாப்பட கூடாது டைட்ல ஆடே பண்ணக்கூடாதுங்க சப்பாத்தி
அப்டிங்களா ஆ சப்பாத்தி சாப்ட சொல்றாங்களாங்க எங்க டாக்டரு
இல்ல ஏங்க
காய் நறையா எடுத்துக்குமா காய் நறையா எடுத்துக்கோ ஒரு ரெண்டு சப்பாத் போட்டுக்கோ சப்பாத்தி மத்தியானத்துத்துல சாப்புடுன்றாரு என்ன நைட்டு கூட வேண்டாம் ம் ம்
ஏங்க எங்க அண்ணன் வந்து சுகர் ஸ்பெஷலிஸ்ட்
ம்
ஆ சப்பாத்தியே சாப்ட கூடாதுங்கிரா
அப்டிங்களா ஆஹ செரி உங்க அண்ணங்கிட்ட கொஞ்சம் கேளுங்க என்னனா சாப்
அதுதாங்க நா வேணா டயட் சாட் இருக்கு நா அனுப்புறே எங்க வீட்டுகாருக்கும் இருக்கு ஆ குடுத்துருக்காங்க டயட் சாட்டு கஞ்சியான பொருள் எதுவுமே எடுத்துக்கூடாதுங்களாங்க
கஞ்சி கூட எடுக்கூடாதா
ஆமாங்க கஞ்சி வந்து கஞ்சியே அவாய்ட் பண்ணுங்களாம் ஏன்னா வந்து ஐ கிளைசிமிக் ஃபுட்டு எதுவுமே எடுக்கக் கூடாதுங்களாங்க லோ கிளைசிமிக் ஃபுட் தான் எடுக்கணும்
அப்டி இல்லப்பா நா வந்து இப்போ இட்லி நா சாப்ட்டுட்டு நா டெஸ்ட்டு எடுத்து பாத்துருக்கேன் அப்போ வந்து எரநூறு க்கு மேல தாண்டுச்சி கஞ்சி குடிச்சிருக்கன் நானு கஞ்சி குடிச்சிட்டு டெஸ்ட்டு பண்ண நார்மலா இருந்துச்சி ஆ அதுல இருந்தே எனக்கு கஞ்சி மேல கொஞ்சம் இரு
அப்டி இல்லங்க நீங்க வந்து இட்லியே நாலு இட்லி சாப்டக் கூடாது
ஆ
இப்ப வந்து அது ஐசி ஐ கிளசிமிக்கு ஃபுட்டு இல்லைங்களா அது ரெண்டு சாப்ட்டு ட்டு முட்ட ரெண்டு சாப்பணுங்களாம் காலையில
ஓஹோ காலையிலே வந்து அவி ச்ச முட்ட எடுத்துக்கணுன்றாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ
ஆ இதுவும் வந்து கிளைசிமிக்கும் கம்மியா ஆயிடுமா
ஓகே ஓகே ஆ ஆ ஆ
அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து காமன்சேட் ஆகுது
ஓகே ஓகே ஆ ஆ ஆ அப்ப நா காலை இப்ப மு இப்போ அவுச்ச முட்ட மூனு கம்பல்செரி மூனு சாப்டுவன் நானு மத்தியானத்துல தா சாப்டுவேன் ஃபுட்டு கம்மி பண்ணுவன் ரைஸ் வந்து கொஞ்சோண்டு எடுத்துனு மூணு முட்ட வச்சிட்டு கீர இல்லன்னா காயி
ஓகே அது புரியிது எனக்கு அது புரியிது ஆ இப்ப என்ன பண்ணுங்க நீங்க காலையில சாப்டுங்க அந்த மதியானம் சாப்பற முட்
ஓகே ஓகே அப்ப நா காலையில எடுத்துறன் ஆ
ம் காலையில சாப்பணுமா ஆ அவரது இன்னும் என்ன சொல்றாருன்னா இட்லியே வந்து நீங்க நார்மலா இந்த இட்லி அரிசி போட்டு விக்காதீங்க திணை போடுங்க அவல் போடுங்க அவல் இட்லியா பண்ணி சாப்டுங்க தினை இட்லியா பண்ணி சாப்டுங்க ராகி இட்லி சாப்டுங்க அந்த மாதி ரி அதுலே சேஞ்சஸ் பன்னுங்க அப்டின் சொல்றாங்க
ஓகே ஓகே இப்ப ராகியும் உளுந்தும் கொஞ்சம் அரிசி மூணுத்தயு ஊற வச்சிட்டு அது வந்து ராகி இட்லி ஆ ராகி இட்லி மாரி ஊத்தி கூட சாப்ட்டுக்கலா இல்ல தோசயா கூட ஊத்திக்கலாம் ஒன்னு பிரச்சன இல்ல அது
ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணி சாப்ட சொல்றாங்க நானு அதனால தா கொஞ்ச கொஞ்சமா அவருக் சொல்லாம ஏன்னா அவரு சொன்னா வந்து அவரு வந்து அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாரு நாங்களு அவர் கூட சேந்து சாப்பிட்றோ
சேர் சேர்
இப்ப நார்மலாவே அந்த புட்லயே நம் ஆட் பண்ணினனு வந்துட்டு அவருக்கு தெரியாத மாரியே அப்டி குடுத்தறலா அப்டின்னு சொல்ட்டு
ஆஹாஆ
ஆ இது பண்ணிட்டு இருக்கே
பரவாயில்லங்க இவ்ளோ எஃபர்ட் எடுக்கறீங்களே பரவாயில்ல பரவாயில்ல
ஆமாங்க எடுத்துதா ஆக னு ரிஸ்க் எடுத்தாதா வந்து ரஸ்க் சாப்பற மாரி ஆயிப்போச்சு இப்பதா ரிஸ்க எடுத்தல்ல அது
ம்
பிரச்சனயே இல்லனு இல்ல வந்தாச்சு நம்ம நாட்டுக்கு அந்த கொண்டு வன்டாங்க இல்லாத நோய் எல்லா அப்பல்லா பெரியவங்களுக்கு இருந்துச்சுங்க அந்த நோயி இல்லாதெல்லா இல்ல இந்த சுகர்ன்றது இருந்துச்சு ஒடம்புல அதா வெளிப்படுத்தல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்து வெளி
ஆ ஆஹா சுகருன்றதே வந் து என்னா பேக்குடு ஃபுட்டு என்னிக்கி நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஆச்சோ அன்னிக்கி வந்தது தாங்க என்னைக்காச்சு நல்லா யோசன பண்ணி பாருங்க எண்ண போயி நீங்க பாக்கெட்ல வாங்கி வந்துறீக்கீங்களா நம்ம காலத்துல ஆ நாம பாட்டில் எடுத்துன்னு போயி ஒரே பாட்டில் வீட்ல வெச்சுரு போ அதுல நூறு வேணுனா நூறு வாங்குவோ எர்நூறு வேணு வாங்குவோ இல்ல வீட்ல கல்லெண்ண ஆட்டி வெச்சு போ கல்லண்ண ஆட்டி வெச்சுநுப்போ அவ போய் அந்த எண்ணெய அளந்துதா ஊத்துவா ஞாபக இருக்குதுங்களா இல்லிங்ளா
ஆமா ஆமா அளந்து ஊத்துறல தெரியு ஆயில் வெளியே போய் டின்ல வரு நம்ம போய் பாட்டில் ஊ த்தினு வருவோ இப்பெல்லா பேக்கிங் பிளாஸ்டிக்குங்க பிளாஸ்டிக் உள்ள வந்துச்சு
பிளாஸ்டிக் வந்துச்சுங்களா அடுத்து பேப்பர்ல முன்னாடி பொட்ல மடிச்சு குடுப்பாங்கங்க மடிச்சு எல்லாமே நம்ம பா வாங்கினு வர்றதே அப்டித்தான வாங்கினு வருவோ
ஆமா
ஒரு கிலோ கூடங்க அந்த ரவுண்டு சுத்தி அதுல தானேங்க போட்டு பொட்ல கட்டி தருவாங்க
ஆமாங்க பேப்பர்தா அப்பெல்லா நியூ
நியூஸ் பேப்பர் தா கட்டி குடுப்பாங்க அந்த அந்த மா அந் அந்த கலாச்சாரம் போச்சு ஏங்க மசாலாங்க இருங்க வீட்ல மொளகா தூள் தவிர வேற கறி மசாலு இந்த மசா லு அந்த மசால்னு எதனா போட்டு நம்ம கொழம்பு வெச்சமா
ம் ம் ம்
கண்டிப்பா வைக்கல இல்லிங்களா இப்ப அது என்ன பண்றா அத பதப்படுத்துறதுக்கு அதுக்கான கெமிக்கல சேக்கறானுங்களா
ஆமாங்க எல்லாமேங்க வினிகர் இல்லாத பொருள் என்னா இருக்கு சொல்லுங்க ஒரு காய்கறி கூட ப பதம்படுத்துறாங்க வெளிநாட்டுக்காக ம்
மருந்து மருந்து மருந்து மருந்துனு ஆயிப்போச்சு மருந்து அந்த மருந்து நம்ம ஒடம்புக்குள்ள போம் போது என்ன பண்ணுது கணையத்த போய் பாதிக்குது கல்லிறல போய் பாதிக்குது எதனா ஒரு நோய உண்டாக்குதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அதே
பூச்சிக்கொல்லி மருந்தெல்லா இருந்துச்சு நம்ம காலத்துல இவ்ளோ அளவுக்கு இருந்துச்சா இருந்துச்சு அந்த டி டி டின்றத வந்து அதூ தெளிக்கிறதுக்கு அந்த ஒரம் கூட போட்டங்க போடுறது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இல்லைங்ளா
ஆமாங்க
தலையதானங்க வெட்டி போட்டு நம்ம வந்து அத ஓட்டி தானங்க நடவு நடுவாங்க
ஆமாங்க அப்பல்லா வந்து உதிர்ந்த இலையே வந்து அதே ஒரமா போட்டாங்க
ஆ
அதனால அதோட சக்தி அதுக்கே கெடைச்சிச்சு திரும்பி இப்ப வந்து அப்டி கெடையாது இல்லைங்களா
ஆ அதுதா சொல்றே அதுனாலதா வந்து ரொம்ப மா ம இது கொண்டு வந்தாங்க எல்லா ஷர்ட்ம் ஷா்டம் ஷா்டம்னு கொண்டு வந்தா அது இல்லாம வந்து என்ன பண்ணா வந்து மருந்துங்களை தெளிக்க ஆரம்பிச்சா பதப்படுத்துறதுக்கான மருந்துங்கள பண்ண ஆரம்பிச்சா எங்க எங்க வீடல எல்லா வந்து ராச ம் மிளகு சீரகம் தட்டி போட்டு ரசம் மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்றீங்க போங்க மே ரச பொடினு ஒண்ணு வராங்க
சொல்லுங்க அது வ ந்து ஒரு நம்ம ரசோனு சொல்றோ அது ஒரு வகையான்ன சித்த மடி ன்னா அந்த சூப்
ஆமாங்க டெய்லியு மிளகு ஆ மிளகு சேத்துக்கறோ சீரகம் வந்து உடம்பு வந்து சீர் பண்றதுக்காக மிளகு வந்து நம்மளுக்கு எதன நச்சு பொருள் இருந்தா வந்து நம்ம உடம்புல இருந்து நீக்குறதுக்காகதா மிளகு சீரகத்தை போட்டு நம்ம ரசோ வச்சோ பூண்டு வந்து வாய்வு வந்து து வெளியேற்றுறதுக்காக பூண்டு தட்டி போட்டு நம்ம ரசமா ஒரு பிபேர் பண்ணோ இப்ப எ எங்க வீடலயே எங்க எடுத்துக்கோங்கங்க நீங்க என்ன பண்றாங்க தெரிங்களா ரசப்பொடி இன்னு வாங்கினுந்து வச்சுக்கறாங்கங்க ஆ கடையில விக்கிறத வாங்கினந்து வச்சுக்கனு புளி யு தக்காளியு மட்டு கரச்சிட்டு அந்த ரச பொடிய போட்டுட்டு தாளிச்சு விட்டுரு ஆ தாளிச்சு விட்டுறாங்கங்க என்னங்க அது ஒரு மிளகு சிரகோ இடிக்கிறதுக்கு எவ்ளோ நேரோ ஆகு
அது இடிச்சு போடுற அதுல இருந்து வர வாசன தாங்க அதுல எது சுடுதண்ணில இறங்குதோ அது தாங்க மெடிச சனு அத ஒடம்புல போய் நல்ல இத ஆகுது நல்லா கோல்டுல்ல ம் நல்லா மூக் கடைச்சின்னுக்குதுங்க செம்ம கோல்டுங்க
ஆ
எந்த சாப்பாடு இறங்காது நீங்க ரசோ சோறு போ குடுங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடு அந்த அப்பதா கொஞ்சோ நம்மள வந்து ஒரு ஒரு வழி ஆகு அதுல ஆமா கண்டிப்பா
எனர்ஜியா ஃபீல் ஆகுவோ
ஆமா
அந்த மா திரி இப்ப எல்லாத்துலயு வந்து கெமிக்கல் ஆமா ஆமா ஆமா ஆ நா பாத்திருக் எ ஏங்க ந எந்த சோடாங்க நம்பளா வாங்கி குடுச் சோ ஆ எந்தெங்க பவன்டோ இருந்தது எந்த இது இருந்ததுங்க வயிறு வலி வந்தா மட்டுதா அந்த லவ்வோ வாங்கி குடுப்பாங்க ஞாபகோ இருக்
ஆமா ஆமாங்க லவ்வோன்ற தே வந்து ரொம்ப ரேரு அதுவே என்ன ரொம்ப எப்போ ரொம் போ வயிரு வலி ரொம்ப துடிக்கு போதுதா ச ஜீரக தண்ணி குடுப்பாங்க அது கண்ட்ரோல் ஆவாத பட்சத்துல வேணா இது கொஞ்ச இத இது போடுவோ வெந்தயோ போடுவோ அதுவு கண்ட்ரோல் பண்ல கொஞ்ச நீர்க்கமா இது குடுப் பாங்க அவ்ளோதா அது ஒரு ஆப்ஷன தா எடுப்போமே தவர இப்பெல்லா ம்
டெய்லியுமே சில்லி சிக்கனுங்க டெய்லி சில்லி சிக்கனுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ் ஃபுட்டு ரொம்ப நம்மள வந்து ஆக்குபை பண்ணுதுங்க ஒண்ணு இல்லங்க அன்னைக்கி பசங்க எங்க வீட்டுல சில்லி சிக்கன் கேட்டாங்கங்க வாங்கின் வந்து குடுத் துட்டு இந்த பைபர் பிளேட்ல போட்டு குடுத்தங்க ஒரு நாலு தட்ட எனப் பண்ணே கழுவறத்துக்கு சோம்பேரித்தனமா இருச்சுனு அப்டியே சீங்கலே விட்டு போய் படுதுட்டாங்க அந்த சில்லி சிக்கன் பிசா எடுத்து அந்த வேஸ்ட்டு எடுத்து டஸ்பின்ல போடாம போட்டுய்க்றாளுங்க அப்டியே விட்டு நானு போய் டயடா இருந்துச்சு படுதுட்டேங்க அப்டேங்க ஒட்டின்கிதுங்க அந்த கலர் பவுடரு அப்போ நம்போ வயத்துக்குள்ள போய் எவ்வளோ தூரத்துக்கு அது வேல பாக்கு
கலர் பொடி அட்ராக்ஷன்ங்க கலர் ரெட்டு கலரு கிரீன் கலர்ன்னனு ஒரு அட்ராகஷனுக் போட்றாங்க பச்ச வந்து அதாவ்து அந்த கொத்தமல்லி அரைச்சிதா பூசணுன்னுவாங்க அதே இயற்கை கலர் வந்துருது வெத்தலைய அரைச்சு பூசுனா அதுவு இயற்கை கலர் வந்துருது வாழ வாழ எல இருக் கு இல்லலைங்களா வாழ எலையை கூட அரைச்சு அந்த தண்ணி சார மட்டு எடுத் துக்கு சொல்றாங்க அதுவு அந்த தோசையில கலக்கி ஊத்துனா அதுவு நல்லதா அ வெத்தலையில ம் நல்லது யாருக்குங்க கேட்டுக்கறாங்க அ
செய்றோ
யாரு செய்யறதில்ல அது ஒரு சோம்பேரிதாணுபட்டு இப் பெல்ல ஏதோ ஒண்ணு ஆர்டரு பண்ணுமா விசிற அடிச்சு போய்ட்டே இருக்குனு
ஆமாங்க எங்க வீட்டுலயெல்லா வந்துங்க பஸ்ஃபுட்க்கு ரொம்ப முக்கியத்துவு குடுக்குறாங்கங்க
ஆ ஆ ஆ
ரொம்ப ரொம்ப முக்கியத்துவங்க எங்க பிள்ளைங்க அதாவ்து ஏ பிள்ளைங்கல்ல ம் எங்க மூத்தார் பசங்கெல்லா வந்து வாழ் அதுலயே வாழ்றாங்கங்க அவுங்க வந்து சமைக்கிற நாட்களே ரொம்ப கொறைவாய போச்சுங்க அவுங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டேன்னா ஃபுட்டுன்னா என்ன தெரியுங்களா அவுங்களுக்கு ஆ பருப்பு கெழம்பு வைக்கிறாங்கங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு செய்யறாங்க மீதி நாளல சிக்கன் தாங்க எடுத்து சிக் கன் செஞ்சா தா வந்து அவுங்களுக்கு சாப்ட்ட ஃபீலே வரு